ஆ ஆ கேக்குதுங்க
என்னா பண்றீங்க
சும்மா தாங்க படுத்துட்டு இருக்கே நீங்க
நா உக்காந்துட்டுதாங்க இருக்கே
அப்பிடியாங்க சாப்ட்டாச்சா
ம் சாப்ட்டே சாப்ட்டே
என்ன சாப்ட்டீங்க
நீங்க சாப்டீங்களா என்
நா வந்து இனிம் இனிமேட்டு தாங்க சாப்புட்னு
ஒங்களுக்கு ஊசினா பயமா
ஆ பயோங்க இப்போ இல்ல இப்போ போயிடுச்சுங்க அ பயம்ல்லா அதுக்கெல்லா
குத் எவ்வளோ குத்துனாலு குத்துப்பீங்களா
அவ்ளோல்லா இல்லைங்கப்பா ஒரு தடவ குத்துனா போது எனக்கு லாஸ்டா எப்ப போட்டேன்னா ஊசி எப்ப போட்டேனா ஆ ஒ கழத்துல எனக்கு அடிபட்டு செ செரியா அது செஃப்டிக்கு ஆகக்கூடாதுன்னு போட்டாங்க ஒரு ஊசி அதா லாஸ்ட்டு
சரி சரி கா கா கால்ல எங்கயாச்சு போட்டுருக்காங்களா
கால்லல்லா எங்கேங்க போடுவாங்க
இல்லங்க எதா ச்சி இன்பெக்ஷன்க்கு இன்பெஷன்க்கு போடுவாங்களா
இன்ஃபெக்ஷனுக்குல்லா அங்க போட மாட்டாங்க எல்லாத்துக்கு ஆ என்ன சொல்லுது உங்களுக்கு ஹிப்புல தா போடுவாங்க
இல்லங்க அது சுத் த்தி போடணு சொல்லுவாங்க இப்போ ஒரு ம் ம்
இது நாய் கடிச்சா தா அது
ஆ ஆ நாய் கடிச்சாலும் போடுவாங்க எதாச்சு என்னாது இன்ஃபெக்ஷன் ஆயிச்சுன்னாலும் போடுவாங்க
தெரிஞ்ச வரைக்கும் நாய் கடிச்சா போடுவாங்க சுத்தி போடுவாங்க நாய் கடிச்சா அது கேள்விப்பட்
ரொம்ப வலிக்குங்க அந்த ஊசியெல்லா
இப்டியாங்க ம் செரிங்க எதாவ்து வெளாட்லாமா
நீங்க ஆ ஆ இருங்க நா உங்கள்க்கு எதாச்சு கேக்குற உங்கள் இப்ப வந்து ஆ காஃபில எந்த மாரி காஃபி பிடிக்கும்
காஃப் ஃபில்டர் காஃபி தெரியமா கேள்விப்பட்ருக்கீங்ளா ஃபில்டர் காஃபி ஆமா அது எனக்கு ரொம்ப பிடிக்கங்க அது குடிச்சா நல்லாருக்கு அது ஆனா இங்க எங்கயுமே இங்க கெடைக்குது ஆனா ஒரிஜினல் டேஸ்ட்டு கெடைக்காதா கெடை க்ல எங்க தெரியும்மா ஒருஜின்லா இருக்கும்
சரி டீல்ல என்னா டீ பிடிக்கும் எப்படிப்பட்ட புடிக்
சாக்லேட் டீ சாக் ம் சொல்லுங்
நீங்க எங்கயாவ் எங்கயாச்சு இப்போ கொடைக்கானல் ஊட்டி கேரளா அந்த மாரி போயிருந்தீங்கன்னா அங்க இந் ந்த மூணு எடத்துலியும்
ம்
ம் இந்த மூணு எடத்துல்யும் உங்களுக்கு எது பெஸ்ட்டு டீயா உங்களுக்கு இருந்துச்சு டீ குடிச்சிரு இருந்திங்கன்னா
ஏ நா ஒன்னு சொல்ற கேளுங்க அங்க எல்லா எடத்துலயும் ஒரே மாடல் ஒரே மாரிதா இருந் ச்சி டீ ஆனா அங்க ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி தெரியோல அங்க கூட்டிட்டு நம் ரெண்டு எடத்துல போயிருக்க ஆ ஊட்டில போயிருக்க அதுக்கப்றம் கொடைக்கானல்ல போயிருக்க ஓகேவா ரெண்டு எடத்துல்யும் போயிருக்க ஆனா அங்க வந்து டீ வந்து ஒரு டீ ஃபிளேவரா இருந்துச்சுங்க நா சாக்லேட் டீன்னு குடிச்ச எப்டி இருந்துச் தெரியுமா ரொம்போ குடிச்சா விட்றதுக்கே இது இல்ல அவ்ளோ நல்லா இருந்துச்சு டீ நீங் குடிச்சிருக்கீங்ளா டாக் டாக் ம் இல்லங்க நா வாங்கிலங்க ஏன்னா எங்க வீட்ல டீ குடிக்க மாட்டோங்க ஒன்லி காஃபி தா அதனால தாங்க ம்
காஃபி குடிக் எப்பவாச்சு ஒரு நாள் குடிப்ப குடிப்பீங்கள இப்ப வந்து அங்க போயிட்டு வந்தே இந்த மாரி நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாக்கலாம் சொல்லி எடுத்துட்டு வந்துரு
இல் இல்ல எங்க வீட்ல எங்க அம்மாக்
எங்க வீட்லல்லா அங்கம்மா அந்த மாரி எல்லாம் போனால டீ குடி ச்சே நல்லா இருந்தா வாங்கிட்டு வருவாங்க எங்க அப்பா ரொம்ப குடிப்பாங்க சரியா அவுங்குள்க்காக எங் தே வீட்ல யாரு போனா கூட வாங்கிட்டு வந்து தருவாங்க
செரிங்க எனக்கு தெரிஞ்ச நா சின்ன வயசுல ஊட்டிக்கு போனேனா அப்போ வாங்கிட்டு வந்தன் நெனைக்கிறே டீ தூள் சாக்லேட் டீ சொன்னல அது வாங்கிட்டு வந்தன் நெனைக்கிறே எனக்கு ஞா போ இல்ல செரி அத்னால்தா சொல்ற ஆனா இந்த இப்ப போனே அப்ப வாங்கிட்டு வர்
எனக்கு என்ன தெரிய்மாங்க ஆச
அதே நாங்க குடிக்ல அதனாலே விட்டோ
யேவ் ரியலா மேக் பண்ணுவாங்கல அங்க போய் சாக்லேட் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாக்கணு
அது நீங்க அங்கியே இர்ந்துருக்கனு நீங்க போனது ம்
கம்பெனிக்கு போய் நா செக் பண்ணி வாங்கினோ
நல்லாதா இருக்கு விட்டாங்கள அப்டி கொடைக்கானல் போன போயிர்க்கீங்களா அங்க வித்துருப்பாங்ளே ஐ திங் நீங்க விசிட் பண்ணிருக்க மாட்டீங்க மறந்து இருப்பீங்க
அங்க போலங்க ஃபேக்ரிக்கெல்லா போனதுல
இப்படியா அங்கியே ஃபேக்ட்ரி இருக்குல அங்கியே போயிர்க் கிலா நீங்க நால்லா அப்டித்தா போனது
இல்லேங்க நாங்க போனதுல
அப்பிடியா ஆ
ஃபேக்டரில போல ஆனா டி சேர் டி சொல்ற க அங்கல்லா டீ குட் சிர்கே நா நா டியும் மோஸ்லி குடிக்க மாட்டே செரியா தலைவலிச்சுனாலு தலைவலியா இருந்தாலு குடிக்க மாட் ஏ எங்க அம்மா திட்டி குடுப்பாங்க பால் அந்த மாரி குட்த்துருவாங்க டி குடிக்க மாட்டே அப்போ அங்க போயிருந்தேனா அங்க வந்து ரொம்ப ஜில்லா இருந்துச்சா அப்போ வந்து சூடா ஏதாச்சு குடுக்குணுன் சொல்லி டீ பண்ணே டீ வந் அது அங்க பண்ணே நா என்ன தெரிமா பண்ண ஆ அம்மு அங்க பால் கிடைக்கல சீக்கிரம் சீக்கிரமா ஆயிடுச்சு சரியா அதுக்காக ஏன்னா நறிய பேரு சூடாதா குடிப்பாங்க அதனால ஆய்டுது அமுல் இருக்குல அமுல் பவுடரு அத எட்த்துட்டு வந்து குடுத்துட்டுயிர்ந்தாங்க அக்காவோட ஹஸ்பெண்டு அதுல வந்து நா காஃபி பண்லாமா டீ பண்லாமானு கன்ஃபியூஸ்லே இருந்தே அப்புறமா சொன்னாங்க எங்க அக்கால்லா டீ டீ வேண்டா காஃபி போட்டுடுன் சொல்லி சொன்னாங்க செரியா அப்புறமா என்ன பண்ண நாலு பவுடர் எடுத்துட்டு வந்தாங்க ரெண்டு பவுட் டர் வந்து போட்டே போட்டு தண்ணிக் கொஞ்ச போட்ருந்தாலு திக்கா ஆயிடுச்சு சரியா அப்பற இன்னொர் ஒண்ணு போட்தே இன்னோன் போட்டு ஆ கொஞ்ச தண்ணி சேட்டுத்து நல்லா திக்கா ஆயிட்ச்சு அது சக்கர போட்டு நல்லா திக்காயிடுச்சா அந்த திக்லியே நா வந்து கா இருங்க சொல்ற சரிங்க சரிங்க சரிங்க
ஆமாங்க சொல்லொணு வேண்டாமா அப்பதானே நா பேசிட்டு இருக்கேனு உங்களுகு தெரியு
காஃபி பவுடர் வந்து போட்டேன்னா போட்டு குடிச்சு பாத்தே செமையா இருந்துச்சுங்க எனக்கு புடிச் சிட்டுது ஆ ரொம்ப சீக்கிரமா ஆறிடுது அது அது ஜில்லுக்கு ரொம்ப சீக் க்கிரமா ஆரிருதா ஆனா நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது ஒரு வாட்டி தாங்க செஞ்சு எல்லாருக்கு குடுத்த அதே புடிச்சு ட்டாங்க எப்போ ரூமுக்கு போறோமோ அப்போ எல்லா என்ன பால் எடுத்துட்டு வந்துடுறாங்க எல்லாருமே போட்டுக்குடு போட்டுக்குடுன்னு சொல்லி எல்லாருக்கும் சின்ன பசங்க லேந்து பெரியவங்களுக்கு போட்டு குடுத்துட்டே இருந்த
ஜாலியா போட்டு குடிப்பீங்க
ஜாலியா இல்லைங்க எனக்கு போட்டு குடுத்து போட்டு குடுத்து வெறுப்பாயிடுச்சு ஏன்னா அங்க ஜில்லா தண்ணில கை போட்டு இருந்ததுக்கே எனக்கு ஒரு மாரியா இருந்துச்சு இதுல வேற அந்த அண்டா குண்டா எல்லா கழுவி வைக்கணுமா எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு எதுக்கு தா போட்டனொன்னு சொல்லி செரி குடிக்கட்டுன் சொல்லி போட்டு குடுத்த
செரிங்க செரிங்க
ஆ
இன்னு என்ன செஞ்சு செய்வீங்க நீங்க
அங்க போனா அது மட்டு தான் செஞ்ச நாள் எதுவுமே செய்ய முடியல அங்க ரொம்ப குழுற இருக்குங்க என்ன சொல்றது ரொம்ப வேல பண்ண கூடாது ரெஸ்ட்லயே இருக்கணு அந்த மாரி ஒரு
ம் ஆமாங்க அவங்க எல்லா போனாதா தெரியு எனக்கு அப்டிதா சரியா எங்க நா சொல்லறது கேளுங்க நா கொடை கானல் போனேங்க நானு நைட்ல எதுவுமே பண்ண முடியாது நா ஒருத்தங்க கூட நா மெசேஜ் பண்ணுவே செரியா ஒரு நாள் தா அங்க நா அஞ்ச் அஞ்ச் கேளுங்க நா சொல்றத கேளுங்க ஃபஸ்டு பர்சனலா இல்லங்க நார்மலா சொல்ற நால் நாள் இருந்தோங்க அதுல
ம்
மூண் நாள் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நா பேசுவே நைட்ல அவங்கிட்ட பேசிட்டு இருந்த ஒரு ஒரே ஒரு நாளுங்க சொல்லு கேளுங்க ஒரே எதுக்கு பேசுனேன்னா பேசலன்னா கோச்சிப்பாங்க சரியா வீனா ஏதாவது பண்ணுவாங்க அதனால இன்னா வேணாலு ஆகட்டும்ன்னு நைட்டு ரெண் டு மணி வரைக்கு கூட நா சேட் பண்ணட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாளுங்க முடியல என்னால ஜோர வற மாரி இருந்துச்சு சரியா நா போறேன்னு மட்டு தாங்க சொன்ன ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனா அவங் போனாங்க கேளுங்க அவங்க போனாங்கங்க ஒரே ஒரு நாள் கூட வரலங்க சரியா வந்தா கூட நான் ரெண் டு மணி மூன் மணி வரைக்கு சார்ட் பண்ணிட்ருந்தே அவங்க வந்து பன்னெண்டு மணி அவ்வளதாங்க அது ஒரு நாள் தா அது முடியாதுன்னு நானு அதானேங்க சொல்ற அப்டிதாங்க நானு சொன்ன வந்து பாத்த தா தெரியு அது வரைக்கு தெரியாதுன்னு அது கூட விடுங்க அங்க போனா டவரே கெடைக்காதுங்க நா காலேல எப்போமே அவங்க கூட ஓகேவா ஒரு லெவ லெவன் டூ டூவ ஆஹ டொல்த் ஒன் வரைக்
ஆனா எனக்கு கடிச்சது எங்க சைடு்ல கடிச்சதா ஆனா ரொம்ப இல்ல
தா ஆ செரிங்க உங்களுக்கு அடிச்சுதா ஓகே ஓகே அப்டியாங்
அப்பப்போ
ஆ சேரி நீங்க எப்ப போனீங்க நீங்க இப் ரீசண்டா போனீங்ளா
வ் யூடியூப் பார்க்கனு கூட என்ன பண்றது மறத்து பேயிடு ஆனா மேல போகும்போது அதுஸ் கருப்பா ஆடுத்த பேயிடு
சேரி ஃபஸ்ட்டு இது கேளுங்க சரி இது கேளுங்க ஃப்ஸ்ட்டு ஆ போனம்மா நா வந்து போட் ஹவுஸ் கிட்ட நெட்டு கெடைக்காதுங்க செரியா சுத்தமா கெடைக்காது நெட்டு போட்டோஸ் பக் தில்ல ஓகேவா ஆனா அன்னைக்கி தாங்க போனே டெய்லி நா பேசினே நெட்வர்க்கே கெடைக்காது அப்ப கூட நா எப்டியோ எப்டியோ பண்ணிட்டு பண்ணிட்டு எல்லாரு இருப்பாங்க அப்ப கூட நா பேசுவ ஒரு நாளுங்க ஏனா நா என்ன பண்ணுவ சொல்லுங்களே நெட்டு கெடைக்கல எனக்கு நா என்ன பண்ண முடியு முடிஞ்ச வரைக்கு நா போட்டு பேசுறே அதுக்கு கோச்சிட்டாங்க நா அப்பயே சொன்ன நீங்க ஒரு நாள் போவீங்ளா அப்போ தெரியு உங்களுக்கு அது வரைக்கு தெரியாது அப்போ நானு இதே மாதிரி கோச்சிப்பேன்னு சொன்ன ஆனா இதுல என்ன தெரியும்மா லாஜிக்கே இருக்காது அவங்க பண்ணா மட்டு நா பண்ணா குத்தோ அவங்க பண்ணா செரி அப் இப்டித்தா பண்ணுவாங்க எனக்கெல்லா வெறுப்பாயிடு நானு மனுஷ தா நா என்ன பண்து
கேளுங்க உங்களுக்கு மட் அந்த பிரச்சன எங்களுக்கு இருக்கு எங்களுக்கு நறைய பிரச்சன எ நானு பர்ஸ்னல்லா ஒரு பைய ஒரு ஒருத்தவங்க கட்டு சேட் பண்ணுன
பர்சன் செரிங்க எனக் நம்மளுக்கு குடுத்த ரொம்ப முடிஞ்சி
செரிங் செரிங்க நா சொன்னா மட்டு முடிஞ்சிரு வைங்க
ஹ ஹ ஹ நா என்ன பண்றது செரி ஒன் மினிட்ல சொல்லி